ஹலோ
ஹலோ
ஆ கு குட் மார்னிங் மேம்
குட்மார்னிங் சொல்லுங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்குங்க எதா சாப்பிட்டீங்களா ஹலோ
ஹலோ
ட்டீங்களா
ல்ல இனிமேதா சாப்புடணு
ஏ டைம் வ்ளோவாது ன்னு சாப்புடலயா
ல்ல கொஞ்சோ ஒர்க் இருந்துது அத முடிச்சுட்டு இப்பதா இனிமேதா
மார்னிங்கு
மார்னிங் சாப்டாச்சு
மார்னிங்ன்னா சாப்பாடு
தோச
அதுக்கு வெறு தோச மட்டு சாப் டிங்களா
ல்ல தோச ஆ சாம்பாரு சட்னி
ப்ப ஆஃப்டநூனுக்கு என்ன செஞ்சிருக்கிங்க
ஆஃப்டநூனுக்கு வந்து சாப்பாடு சாம்பார் கத்திரிக்கா சாம்பாரு ரசம் அ அவரைக்கா பொறியல்
ஒரு புடி போல தெருதுங்லே
ஆமா
ம் நீங்க ப்ப என்ன மேம் பண்றீங்க ந்த ஜாப் பங்களா
ல்ல நா வீட்டு்லதா இருக்கே
ம் உங்களுக்கு எந்த சமையல் ரொம்ப புடிக்கு
எனக்கு பிரியாணி புடிக்கு
நீங்களே சமைக்கிறதா ல்ல கடையில வாங்றதா மேம்
ல்ல ரெண்டுமே பிடிக்கு
நீங்க செய்ரதுதா புடிக்குனு சொல்வீங்கனு நெனச்சே
கடயில சாப்புறத்துக்கும் புடிக்கு
எனக்கா ம் வேலயே இல்லாம சாப்ட்ராலாறீங்ளா
நான் வந்தே ப்ப ஐட் பி டெக் ஐ டி லாஸ்டியர் மேம் நானு டூ மந்த்ஸ்ல ஒர்குக்கு போயிடுவே
ஓகே ஓகே
ப்ப பார்ட் டைம் ஜாப் பேங்ளூர்லதா பண்றே
ஓகே
ம் அதனால இப்ப ஃபுல் ஸ்டாக் அந்த மாதிரி பார்டன் ஜாப் க்கன் ஃபார்ம் அடிஷனல் கோர்ஸ் பண்ணி
ஓகே
இப்போ ஜாபுக்கு போறோ
நா பி ஏ பிஎட் முடிச்சே கே
பி ஏ பி எட் ஓகே
ஆ முடிச்சுட்டு கொஞ்ச வருஷோ ஒர்க் பண்ணிட்டு இப்பதா ஒர்க் இல்லாம வீட்லதா இருக்கே
என்ன ஒர்க் பண்றணீங்க
ஸ்கூல்ல தா ஒர்க் பண்ணே
ஓ ஸ்கூலிங்கள ஓகே இப்போ ஏன் ஸ்டாப் பண்டிங்க ஸ்கூல் போனாே ஒரு ஜாலியா இருக்கு அப்டியே பசங்க கூட என்ஜாய் பண்ணே
இல்ல எனக்கு கல்யாண ஆனனால நா இங்க ஷிப்ட் பண்ணிட்டு வந்துட்டோ மதுர சைய்டு அதனால
ஓகே இருந்தாலயு ஸ்கூலுக்கு போன ஒரு அப்டியே ஜாலியா பசங்க கூட அவுங்கள மெரட்டிக்குனு
ஆமா இருக்கு தா என்னா பண்றது இங்க வந்தோனே இங்க வேணான்ட்டாங்க ஜாப் எல்லா வேணான்ட்டாங்க சோ அதனால வீட்லதா
ஓகே மேம்
நீங்க இந்த ஊரா மதுர றையா வேற ஊரா
நா வேற ஊரு மேம் நீங்க மதுரைங்ளா?
மா நாங்க மதுர சைடு
ஓகே மேம்
அப்றொ நீங்க இப்ப ஒர்க் பண்ல
இல்ல ஒர்க்குக்கு தா மேம் போயிட்ருக்கே
ஓகே ஓகே
ஸ்டார்டிங் ஃப்ரஷ்ஷருன்றனால தேர்ட்டி வாங்கிட்ருக்கே
ஆ சரி சரி சரி
இப்ப வந்து ஃபுல் ஸ்டாக்குன் ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணங்க மேம் அது பி டெக்குன்றது ஒரு டிகிரி தான மேம் அது அதுக்கு இப் ப எல்லாமே படிச்ச க டிகிரிக்கே வேலைக்கு போறதில்ல அந்த அடிஷ்னல் கோர்ஸ்
ஆமா வேல கெடக்கிது
அதுனால ஃபுல் ஸ்டாக் கு அந்த மாரி கொஞ்ச அடிஅனல் கோர்ஸ் இப் பண்ணிட்ருக்கே மேம் வேலைக் போய்ட்டே பண்ணிட்ரு க்க அது முடுச்சொன்னா எப்டியு ஒன் கிட்ட வருன்றாங்க எனா நம்ப கம்பெனினா கம்மி தா தருவாங்க வேல செய்ற வேற கம்பெனிக்கு பார்த்துருக்கு
ஓ சரி சரி ச
கு ஒன் தரேன் சொல்லிருக்காங்க இன்னு ட்டூ மந்த்ல சர்டிஃபிகேட் வந்துச்சுனா நா ஒட்னே ஜாபு சேரதா மேம்
ஓ சரி சரி ஓகே ஓகே இப்ப எல்லாந்தா எல்லா எடத்துலயு இப்ப ஏ ஐ அந்த இது வந்துட்டனால இப்ப எல்லா நறை எடொ வேலைக்கே கொஞ்ச கஷ்டமாதா இருக்கும்போல
ஆமா மேம் ஏ ஐ இருந்தாலியு வந்து அதுக்கு சாஃப் ட்வேருன்னு ஒன்னு வேணுல்ல மேம்
அததா அதுதா நம்பகிட்டருந்து அவுங்க எல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்றொ அவுங்க ஒர்க் போறாங்கல்ல
ஆ இ எ அதுக்கு பி டெக் கொஞ்ச யூஸ் ஆவுது அதுனால பி டெக் வேல்யூ இல்லனு சொல்ல முடியாது ஏ தா வேல்யூனு ஏ இ இருந்தாலியு பிடெக்கு கொஞ்சோ அதுக்கு ஈக்குவல்தா
ஆ ஆமா ஆமா ஆ என்னோட தம்பி எல்லா வந்துட்டு இப்போ என்னுடைய தம்பி வந்து பைட்டுல ஒர்க் பண்றான் ஆனா என்னுடைய தம்பி ஒய்ஃப் வந்து இப்போ வெளியில அவளோடத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க
ஆ
வேக்றாங்க போல எல்லா சைடுமே
ஆமா மேம் மெய்யூ வெளிநாட்டுல எல்லா வந்து கொறச்சிட்டு வராங்க வேலிங்கெல்லா
அத அதா மே இனிமே எப்பிடி இருக்கு சொல்லி
ஏ ஈ சாஃப் ட்வர் மூழிமா வந்து நெறைய வாட்டர் சோர்ஸ் தேவ மேம் ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் அதுக்கல்லா இருக் க்குனால அங்வந் நெறைய இஸ் ஷூ இங்க எலக்ட்ரிக்கல வாட்டர் சோர்ஸ்த அதிகமா தேவப்படு அதனால அதனால நெறைய எஃபெக்ட் ட்டி வாரதனால வெளிநாட்டுல எல்லா பேன் பண்ணிட்டே வராங்க கொஞ்சோ கொஞ்சமா அப்பிடியே கொறைக்கிறாங்க வேலய நல்லா கொறைகிறாங்க
ஆமா இந்த இந்த இன்னு ஒர்க் அஞ்சு வருஷத்துல என்ன நடக்கும்னு தெரியாதுல ஒரு மாற்றோ வரோ
ம் நீங்க ஸ்கூலுக்கு போமோது உங்களுக்கு எப்பிடி மேம் இருக்கோ இப்ப எப்பிடி இருக் க்க
ஸ்கூல ஸ்கூல்டேஸ்ல பசங்க கூட எல்லாமே அது ஒரு மாரி பிஸி ஒர்க்கா இருக்கோ இப்ப அப்பிடியே கொஞ்சோ அமைதியா நமக்கு டைம் அப்பிடி இருக்கற மாரி இருக்கு அங்க போனா அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி் குடுக்குறது கிளாஸ் நா காலையில போனோ அப்பிடியே வந்துட்டு பேப்பர்ஸ் கரெக்ஷன் அது இது டெஸ்ட் அப்பிடி இப்பிடின்னு ஒரு டைம் போயிக்கிட்டே இருக் போ
கண்ணா
டைம் போறதே தெரியாது
அது இல்லாம அப்டியே ஜாலியா நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸல்லா புடிச்சிட்ருக்கறீங்க ஸ்கூல்லனா உங்களுக்கு ஃப்ரண்ட்ஸு ஸ்கூல்லனா ஃப்ரெண்ட்ஸல்லா இருப்பாங்க அப்டியே ஜாலியா
ஆமா
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கிலீஷ் சார் சொன்னாரு ஸ்கூல வுட்டு வீட்ல என்னால ஒரு மாசோங் கூட இருக்க முடில
ம் இருக்க முடியாது எதுமே இல்ல ஸ்கூலுன்னு இல்ல எந்த ஜாப் வேலைக்கு போனாலுமே நம்மளுக்கு வந்து அது அப்டியே பழகிருல்ல கொஞ்ச நாள்
ஆமா மேம்
அது அப்டியே பழகிரு அப்றோ ஆனா நம்ப வீட்ல இருக்கும்போ து அது நமக்கு போரடிக்கிற மாரி இருக்கு அப்பற கொஞ்ச நாள் அதுவே போர் அடிக்கும்போது அதுவு பழகிற வீட்ல இருக்கறது
ஆமா நானு எனக்கு ஸ் கூல் லைஃப்லா கெடைக்காதான்னு ஆமாங் இல்ல மேம் இதுக்கு அது பண்ணோ ஆ
இது இது டாபிக்கா இல்ல எது வேண்ணா பேசிக்கலாமா
இல்ல டாபிக்தா மேம் இது
டாபிக்கா என்ன டாபிக்
டாபிக்கே ஃபுட்டுதா மேம்
புரியல
ஃபுட்டு
ஃபுட் ஓகே ஓகே
உங்களுக்கு எந்த ஃபுட்டு் ரொம்ப புடிக்குனா பிரியாணிட்டீங்க அதோட ப்ராசஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு மேம்
ப்ராசஸ் எப்டின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஆயில் தேவ நெய் தேவ அடுத்தது பட்ட லவங்கம் அந்த ஸ்டார் இதெல்லா கொஞ்சோ தேவ அடுத்தது வெங்காயம் தக்காளி பச்ச மொளகா கொத்தமல்லி புதினா
ம்
இது அடுத்தது அ ரைஸ்ஸு ரைஸ் வந்து நம்ம எது வேணா வெச்சுக்கலாம் பாஸ்மதிரைஸ்ஸு வெச்சு இல்லனா ஜீரக சம்பா ஜீரக சம்பா ரொம்ப நல்லா இருக்கு அதே மாரி புல்லட் ரைஸு நல்லா இருக்கு ஓ ஒருத்தவங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்தா கொஞ்சோ புடிக்கு அதே ஒர் வேணா அது மாரி எடுத்துக்கலா தயிர் வேணு அவ்ளோதா ஃபஸ்ட்டு எண்ணெ ஊத்தி இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயோ தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கறி போட்டு ரைஸ்ஸ போட்டா முடுஞ்சுருது
ஓகே மேம் நீங்க அப்போ பிரியாணி ஒரு குக்குதா ஒரு மாஸ்டர்தா
செய்வ கண்டிப்பா ம் பிரியாணி செய்வ கொஞ்சோ நா இந்த வெஜ்ஜு கொஞ்சோ நல்லா செய்வ நான்வெஜ்ஜு அவ்ளோ எல்லா செய்ய வராது பிரியாணி ஓகே வறுவல் ஓகே மத்தபடி எக்ஸ்ட்ரா எல்லா எனக்கு அதிகமா அந்த சிக்கன்லயோ மட்டன்லயோ ஆ நறையா பா நறையா பேர் நறையா விதமா செய்வாங் நல்லா அந்த மாரி எல்லா இருக்குது ஒரு பிரியாணி ஒரு வறுவல் அந்த மாரி ஆ அவ்ளதா
நான்வெஜ் அந்த அளவுக்கு செய்ய மாட்டீங்களாமா
வூம் வெஜ்ஜு நல்லா செய்வ
நான்வெஜ்ல
ஆ ஓகே
அவ்ளோதா கறி கொழம்பு பிரியாணிதா மேம் நான்வெஜ்ஜு வேற என்ன செய்றது மேம் நான்வெஜ்ல
இல்ல அதுல நறையா வெரைட்டியா இப்ப எல்லா வருது இல்ல நம்மளே ஹோட்டலுக்கு போனா நறையா வெரைட்டி பாக்குறோ
அது செய்யணுந்தா அதா அது வீட்ல செய்ய முடியு அவங்க சம் கெமிக்கல்ஸ் எல்லா ஏட் பண்ணுவாங்க
நமக்கு வீட்ல இருக்குறது எதோ ஒண்ண போட்டு செஞ்சீங்கன்னா அந்தட்டே டேஸ்ட் வராது இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா
இப்ப கே எஃப் சி போட்டா கூட யூடியூப்லயே போட்டு பாத்தா கூட அந்த அளவுக்கு அந்த டேஸ் ட்டு அந்த மாரி வரமாட்டேங்குது
வரல கண்டிப்பா வராது
அந்த மொறு மொறுன்னு வர்றது அதுல வரலனா கடையில வர்றது கரெக்டா வருது மேம்
ஆ அவுங்க அத எல்லா செய்யற விதோ தானே எக்ஸ்ட்ரா அது இதுன்னு பண்றதுதானே ஆட்
ஆமாம்
ஏதுவா இருந்தாலு சேத்து தருவாங்க
ஸ் மே நா கூட ஆ நானு அதிகமா கடயில சாப்ட மாட்டே ஆ வீட்ல நா பேச்லர்ஸா நாங்களே கொம் பண்ணிகிட்டாங்க
ஆ சூப்பர் ம் ஆ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா சாப்ட்டுக்கலாம்ல
ஆமா மேம்
ஓகே
ஓகே மேம் மேம் நெக்ஸ்ட்டு கால்ல பாக்கலா